ஹலோ கேக்குதா ப்ரோ
ப்ரோ கேக்குதா ப்ரோ ஆ கேக்குது ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க ஹலோ ப்ரோ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ
அ சாப்பிடீங்களா ப்ரோ
சாப்பிட்டே ப்ரோ நீங்க
ம் சாப்பிட்டே ப்ரோ ன்னா ப்ரோ பண்றீங்க படிக்கிறீங்களா
ஆமா ப்ரோ படிக்கிறே ப்ரோ நீங்க
நானு தா ப்ரோ ன்னா ப்ரோ டூலா போனீங்களா இல்ல காலேஜ் டைம்ல
காலேஜ் டைம்ல போல இது காலேஜ் கூட போல பசங்க கூட எங்க ஊர் பசங்க கூட போனே ப்ரோ
ஓ எப்டி போச்சி எப்டி ப்ரோ பேச்சி ட்ரிப்லா
ஜாலியா போச்சி ப்ரோ ஆற் நாலு வோன்லயே போயிட்சு ஆ திருவள்ளூர் ப்ரோ
திருவள்ளூரா ஆ ஓகேங்கோ
நீங்க
நா இங்க பாண்டிங் ப்ரோ
பாண்டியா அ ஆ செரி சேரிங் ப்ரோ சரக்கு குச்சிக்கினே இருப்பீங்க போல
என்ன ப்ரோ அந்த பழகதா இல்ல இருந்தா ஜாலியா இருப்பே
ஆ மேடோம் இல்ல இல்லாதே நல்லதுன்னு நென்ச்சிங்கோ
அதே என்னமோ கரெக்ட் தா ப்ரோ என்ன ப்ரோ வெரூம் ட்ரிங்க்ஸா யூஸ் பண்ணுவீங்களா
இல்ல ப்ரோ நா மட்டூ கெடயாது ப்ரோ
ம் ஸ்ஸு போர் இருக்கலா ன்னா ப்ரோ டூர் எங்க போனீங்க
ஆ கேரளா தா போனோ மூணாறு வாங்க வாங்கமானு டூ இல் நாங்க போய் நாங்க போய் ஒரு ரெண்டு வாரெ ஆகுது ப்ரோ
ஓ இப்பதா அதா ரீசண்டா தா போய் இருக்கீங்க அப்போ
ஆமா ரீசெண்டா தா போனோ செம்மியாதா இருந்தது மான்சூன் ஸ்டார்டிங்ல போனோ
ஓ ஓகே ப்ரோ நம்மளே இப்ப இதுக்கப்புறே தா டூர் போனோ ப்ரோ இப் இது ஆகஸ்ட்டு தா பிளான் பண்ணிருக்கோ
ஆ ஒர்க் பண்றீங்களா
ஆமா ப்ரோ அப்டியே சேரி லீவ் அப்புனா ஒரு ரெண்டு நாள் லீவ் கவுர்மெண்ட் லீவ் வரு இந்த ஃபார்மாக் வந்து லாக் பண்ட்ட ப்ரோ ஃபார்மா ஃபார்மா
ஃபார்மாவா
ஆமா ப்ரோ
ஓ மெடிக்குலா
ஆ
ஓகே ஓகே
என்ன ப்ரோ அப்றோ எப்புடி போது
என்து புரில
காலேஜ் எப்டி ப்ரோ போது
காலேஜ் எதோ போது ப்ரோ ஆமா ப்ரோ நீங்க உங்களுக்குலா முன்ஞ்சுச்சுல காலேஜு
ம் முடிஞ்சிருக்கு இப்ப ஒன் நேரோ ஓர்க் போறன் ப்ரோ ஓன் இயர் ஆய்ச்சு கர்ட்டா
எவுளோ சம்ளோ
இப்ப வந்து ஸ்டாடிங் போறது பிரஷர்தான் ப்ரோ அதுனால
ம் பவுட்ரா ஆக்குன் சொல்லி ஆ ஆ இப்ப எப்டி மெடிக்கல் தான போனீங்க
மெடிக்கல் இல்ல ப்ரோ
ஆ
டேப்லெட்டே ரெடி பண்றது கெமிக்கல் ஃபீல்ல
ஓ ரெடி பண்றதா
ஆ ஆமா ப்ரோ பவ்ட்ரா நாங்க கன்வட் பண்ணுவோ லிக்யுடா இருந்து பவ்ட்ரா அதுக்கப்புறோ பவ்ட்ரு வந்து வெள்நாட்ல அதுமாரி அமெரிக்கால அந்த மாரி செஞ்சிர்ப்பாஙக்
ஆ ஆ அது அப்டியே நீங்க ஓகே ஓகே அங்கிர்ந்துதா அப்ப இங்க வருதா
ஆம் ப்ரோ அங்கிர்ந்து இது ரா மெட் டிரியல்ஸ்லா வரு இந்த கெமிக்கல் மெட்டீரியல்ஸ் வரு அங்கர்ந்தா நம்ம இங்கர்ந்து பவுடர் ரெடி பண்ணி குடுப்போ லிக்யூட்ல இருந்து பவ்ட்ரு ஆல்ட்டு இதுலா சொல்றாங்கள இந்த மெத்தனால் எத்தனால் அந்தமாரி லிக்விட் கன்வெட் பண்ணி நாங்க பவ்ட்ராக்கி ரெடி பண்ணி குடுப்போ ப்ரோ அத அப்டி வெள்நாடு
இப்போ உங்ளுக்கு இப்போ உங்ளுக் வந்து நீங்க எவுளோ டேப்லெட் வேணுன்னாலு எட்த்துக்குலால
அ ப்ரோ அதா சொல்றன்ல இங்க டேப்லெட் எதுவு ரெடி பண்ல இது வெரி பவ்ட்ருதா அந்த டேப்லெட் பவ்ட்ரு மட்டுந்தா ஆமா இந்த இது ஃப்ரொஃபைன் சொல்றாங்கள தெரிமா உங்ளுக்கு ஆமா இந்த இது ஃப்ரொஃபைன்
ஆ ஆ ஆ
அது ஃபுல்லா இந்த எப்டி சொல்றது இந்த பெய்யிர்க்கும்ல டேப்லெட்டு தலவலி அந்த மாரி சளி இருமல் அந்த மாரி டேப்லேட்க்கான ஒரு பவ்ட்ரு அது அது மாரி மோஸ்ட்லி டேப்லெட்ல எல்லாத்துலயு லைட்டா ஒரு ஒன் பர்சன்டேஜ் ஆட் பண்ற பவ்ட்ரு இது
ஆ அ
பெரிய ப்ராசஸ் ப்ரோ அது பிரவேட் மார்க்கெட்ல ஆமா ப்ரோ
ம் இப்போ ஸ்டாட்டிங்கின்றதுனால ஃபிப்டின் தராங்க
ஆமா ப்ரோ நா வந்து ஃபிரஷர் ட்ரைனிங்ள தான இருந்தே ஃபுல்லா
ஆமாம்மா இப்போ அங் அங்க எப்டி இப்போ அங்க ஒர் ஓ ஆமாம்மா இப்போ முடிச்சிட்டு எம் பி ஏ போலான்தான் ப்ரோ பிளானு
ஆ ஓகே சூப்பர் ப்ரோ என்னா படிக்கறீங்க?
பி காம்
பி காமா ஓகே ப்ரோ
அ நெக்ஸ்ட் எம் பி ஏ யே படிச்சிட்டு ஆ அதுக்கப்பறமா அதான் இப்போ என்னா பண்றதுன்னு தெரில
அ ஓகே ப்ரோ ஓகே
எந்த வேலைக்கு போனு சொல்லு ப்ரோ?
சண்டே எப்டி போச்சு நேத்து?
சண்டே மழையிலே போயிருச்சு ப்ரோ
மழையா ப்ரோ நேத்து அங்க
ஆமா ப்ரோ
என்னா ப்ரோ சொல்றீங்க இங்க எங்க மழ வெயில் அடிச்சு பொளந்துட்ருக்கு இந்த சைடுல தெர்ல ஸ்மார்ட் மைல்
செம வெயிலூ
ஆ நேத்து சும்மாதான் கிளைமேட் லைட்டா இருடிட்டு இருந்த மாரி இ
மூணு மூணு மணிலிந்து அடி பின்னிருச்சு ப்ரோ
ம் ம் சேர்
கிரிக்கெட் வெளாடினோ ஒரு ஆஃப்தான் வெளாடினோ ஆமா வெளாடுவோ
ரெகுலரா
ரெண்டற அதான் இதே எங்க ஊரு பசங்க கூடதான் வெளாடுவோ எங்க ஊரும் பக்கத்தூரும்
ஓகே பாலிங் மேட்சா ப்ரோ
ஆமாமா
ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ கிரிக்கெட் பாலா இல்ல ஸ்டெம்பர் பாலா ப்ரோ மிச்ச இந்த நாகாஸ் டெம்பர் பால்தான் ரெகுலரா வெளாடுவோ சாட்டர்டே சண்டேனா வெள்ல மேட்ச் போவோ
ஆ நாங்க சண்டே மாரிதான் வெளாடுவோ
ஓகே ஓகேன்ஸ்
எவரி சண்டே வெளாடுவோ
நாங்க எவ்ரி சண்டே பட் பசங்க இந்த மே மாசோ ஃபுல்லா வெளாடி ந்தோ ரெகுலரா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்டாங்கல்ல அதனால வெளாட முடில
ஆ அதமே இப்போ எப்டி சொல்றது மழ வந்துது அப்டியே நாங்க எதாச்சு சூப் குடிக்கலான்னு போலான்னு போனோ சரி அந்த மழைலே அப்டே அ தாபாக்கு போய்ட்டு நல்லா சாப்ட்டு ஆ எல்லா ஒரு பதிமூணு பேரு போனோ பதிமு ஆமா ரெண்டாய்த் நானூறுவா வந்துச்சு நாங்க அந்த அளவு ரொம்ப சாப்பல்ல ஆ அப்பதா சாப்ட்டு விளாட் விளையாட்த்துக்கு போனமா அப்டே மழைல வேற நன்ஞ்சிட்டோ
சேர் தா
அவ்ள்தா அப்டே போய்ட்டு சாப்ட்டு
ம்
எங்க ப்ரோ தோத்தவன் டீம்லா காசு தராது உன்னு பென்டிங்லே இருக்குது ப்ரோ
எவளோ ப்ரோ பெட் மேட்ச்சு எவளோ வப்போ ஐநூறுவா ஆயிர அந்த மாரி போகுமா
ஐ அவனுங்க கட்ட மாட்டறானுங்களே அவளோ
ஓ ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் அந்த மாரி
ப்டிலா இல்ல ஒரு ஒரு வாட்டி ஐநூறுவா வெளாடுவோ ஆ அவனுங்க ஐநூறுவா வர மாட்டானுங்க மோஸ்ட்டா ஏனா நாங்க அத அத ஜெய்ச்சுருவோ அதனால இப் த்ரீ ஹண்ட்ரடு இப்ப எங்களுக்கு ஒர்த்த வந்து ஆயித்தி மூ ஆயித்தி எட்நூறுவா தர்ணு அவ ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்றா
ஆ
அவன் தந்தாவாச்சு பேட்டாச்சு வாங்குவோ ஒரு முணு பேட்டு பாத்து வெச்சிறோ வாங்குகோ போய் வாங்கவெச்சு
சேமா சேலத்ல தா ஆர்ட்ரு போட்டே சேலத்தில் தா ஆர்ட்ரு போட்டே ஆன்லைன்ல
அப்டி ஆன்லைன்ல தா ப்ரோ போட்டா வாங்குறோ
அதா அதா நல்லாதா இருக்கு ப்ரோ ஆ தரமா இருக்கு ஒரு நா நானே வந்து ரீ செண்ட்டா கரெக்டா டூ மந்த்துக்கு முன்னாடி தா வாங்குனே ஸ்டார்டு மே ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடி வாங்குனே
ஆ ஆ
பேட்ல சும்மா பட்டா எங்க எங்கயோ பறக்குது பாலு
அதா நல்லா இருக்குது ஆ ஆ ஆ ஆமா
அந்த மார்
எங்கள்து அதே அதே மாரிதா அதா நாங்க ஒரு ரெண்டு பேட்டு மூவாயிரூவா பாத்தோ நல்லாருந்தது
இன்ன அப்பறோ டு ப்ரோ டூரு இப்பதா போயிருக்கீங்ளா இல்ல மின்னாடிலா போயிருக்கீங்ளா
தனக்கு இது இப்பதா போனோ முன் ம் முன்னாடிலா போனோ சும்மா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளு அந்த மாரி இந்த மாரி வண்டர்லா
நாங்களா பசங்க வந்து எப்டி போவோனா மாச மாச காசு கட்டுவே இந்த டூர் போறதுக்குனே ஒரு பத்து மாச கட்டி பக்காவா பிளான் பண்ணி இப்ப போவோ நா இதோட அஞ்சாவ்து வர்ஷ போறே ப்ரோ இந்த டூரு இப்ப
ஆ ஆ பசங்க்கூட எப்டி சி ஊரு பசங்க கூடயா ஆ ஆ ஜாலியா இருக்கு ப்ரோ ஊரு பசங்க கூட போன்
ஆமா ப்ரோ ஊருக்குள்ள போனாலே ஜாலி தா
எல்லா
ஆ நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க அண்ணந்தம்பி எல்லா ஃப்ரெண்ட்ஸு எல்லா ஜாலியா போய் நம்மள யாரு கேக்கவு மாட்டானுங்க எந்த பிரச்சனையு இல்ல ஆ சொன்னீங்க தண்டி வர இது அது மாரி நம் பசங்க இங்க இருக்கானுக சில எவனுமே ட்ரிங்க்ஸே அடிக்கமாட் ஒரு அஞ்சு கிலோ வரு அது வரையு அடக்
நங் நாங் கூட வந்து இங்க குளிப்பாங்களா
ம்
நீங்க எப்டி சொல்றது அவங்க குடிபாங்ளா அவனுங்கள வெரியும் ஜாலியா குட்சுட்டு ஜாலியா இருபானுங்க இப்ப எங்க ரூமுக்கு எல்லா வருவானுங்க ரூம்லல்லா இந்தமோ இது பண்றதுக் வருவானுங்கோ சும்மா ஆமா அவனுங்கள வச்சு நாங்க காமெடி பண்ணி சிரிச்சுன்னு இருப்போ அவனுங்க அவனுங் கோன்னார வந்து பேசினே இருப்பானுகோ அதுக்கப் மா அவனுங் கொஞ்சோ உசாராயிடுவானுங்க எப்பா இவனுக்க நம்ள போட்டு மொக்க போட்றானுக இவனுங்கள விட்டு நம் போய்னு அவனுங்களே போய்டுவானுங்கோ
அவனு அந்த மாரி பண்ணா அவனுங்க தா நம்மளுக்கு டைம் பாஸு நா நா அதா டைம் ஆவட்டு
தே எவ்ள ஃப்ரெண்ஸ நானு பாக்கற அவங்க கூடலா இருந்தா வச்சுங்கள ஜாலியா இருக்கு ஆனா இந்த காமெடி பண்ட்ருப்பானுக குடிச்சுட்டு ஜோக்கா ஆ ஃபண்ணுதா ஆனா ஃபண்ணுதா அது
ஜாலியா இருக்லா எப்டி சொல்றது ஜாலியா இருக்கு அந்த மாரில்லா
சரி ப்ரோ இந்த காரியா இத பத்தி பேசலாமா
ஆ சொல்லு ப்ரோ
இல்ல இல்ல இது வந்து உங்களுக்கு எத்தனாவது டாஸ்க்கு இப்போ இது
இது இப்ப நா பதினஞ் பதினாறாவது டாஸ்க்
ப்ரோ இந்த பமெண்ட் வந்தாலே ஓப்பன் ஆவ மாட்டுது
அது ஆமா அது கொஞ்ச அத்தா அவங்க சொன்னாங்களே ஏதோ ஒரு அப் ப்ராசஸிங் ஆகு கொஞ்சோ ட டைம் இல்ல அப்டின்ட்டு ஆமாமா எங் நா இது இன்னொரு ஐ டி ப்ரோ இது நா எத்துட்ட ப்ரோ ரெண்டாயிரூவா
ஓ வேற ஐ டி ஓபன் பண்லாமா இதுல
ஆ பண்லா வேற நம்பரு
சேர் சேர் ப்ரோ இப்ப எப்டி ப்ரோ இப்ப அதா இந்த ஐடில ஓப்பன் ஆய்டுச்சா உங்களுக்கு
ஆ இல்ல இல்ல எனக்கு ஓப்பன் ஆவலயே இன்னு பேமெண்ட்டு
போவ போவதா ஓப்பன் ஆவுமா ப்ரோ ப்ரோ நா பேசுனதுலா பேமெணட் வந்துருமா ப்ராசஸ் ஆய்லு
ஆமா அதுதா இப்ப நா இன்னு செலக்டே பண்ல அந்த பேங்க்கு பேங்க் அக்கௌண்டா இல்ல யூ பி ஐ டிரான்ஸாக்ஷா அது அதே ஃபஸ்ட்டு செலெக்ட் பண்ணுங்க
ஆ எனக்கு அது காட்டவே இல்ல மக்கடி
ஆ ஆ அதுதா எனக்குந்தா செலெக்ட் பண்ண முடில அதுனா கொஞ்சோ
சரி ப்ரோ இன்னொரு நாள் பாக்கலாமா ப்ரோ நாளைக்கு ப்ரோ ஒரு ஆள் எத்தன கால் பேசலா
எவ்ள வேனா எவ்ள கால் வேணாலு பேசலா ப்ரோ
மினிமம் அஞ்சு தா சொல்லிட்டு ப்ரச்சன
அப்டில்லாம் கிடையாது ப்ரோ பேசிங்னோ தா ப்ரோ இருக்ரோ
சரி ஓகே ப்ரோ சரி பாக்லா யாருன்னா மறுபடியூ பண்ணிட்டு பாக்குறேன்ப்பா இல்லனா வாங்க லைன்ல வாங்க பேசலா
சரி ப்ரோ சரி ப்ரோ ஆ பாய் ப்ரோ ஆ நன்றிங்